ஹலோ ஹாய் சிஸ்டர்
ஹாய் சிஸ்டர் நீங்க எப்
ச நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
யா குட் அப்றம் ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் ஈவினிங் டைம் இன்னும்மா சாப்பிடாம இருப்போம்
ஆ கரெக்ட் தான் சிஸ்டர் கரெக்ட் தான் ஆ சாப்ட்டுச்சு சிஸ்டர்
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னைக்கு வந்து சாம்பார் கத்திரிக்காய் ஃப்ரை ரசம் தயிர் அ இல்ல சிஸ்டர்
ஓகே ஓகே எங்க வீட்ல பிஷ் குழம்பு
ஓகே ஓகே சிஸ்டர் ம் அப்பறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட் செட் பத்திலாம் சொல்லுங்க
எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் அங்க எனக்கு ஒரு கொ ஃரெண்ட்ஸ் சர்க்கள்ஸ் இருகாங்க அப்றோ சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கு ஒரு ஸ்கூல்ல படிச்ச அங்க கொஞ்ச ஃப்ரண்ட்ஸ் இருக் க்கத அப்பறம் விட்டு லெவல்த் டுவெல்த்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் அங் பேச்சஸ் இருக்காங்க அப்பறம் காலேஜு அப்பறம் ஒர்க் பண்ற இடத்துல அப்பறோ இப்ப ஃபோமம் பண்றப்ப எங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரண்ட்ஸ்சு ஆனா ஆ எல்லார் கூடயு வந்து மீங்கலாய் என்ன பேசுறேன்னு பாத்னா கெடையாது நம்மளுக்கு ஒரு சில பேர் மட்டும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல அவுங்க கூட பேசுவேன் அப்பறம் இப்ப நானு இப்ப வந்து அதுக்கப்புறமு ஒரு இடத்துல நான் போய்ட்டு சும்மா ஒரு சின்னத ஒர்பாத் ஒரு கோர்ஸ் பண்ணே அப்ப அவுங்க கூட இருக்கிறப்ப அவுங் ஆ இப்ப வரைக்கும் அவுங்க கூடதான் கொஞ்சம் மிங்கல்லா இருக்கேன் அப்பறம் எப்பயாச்சு பழைய ப்ரெண்டஸ் ஒரு ஒரு சில பேர்ட்ட மட்டும் பேசுவ நீங்க சொல்லுங்க
அ நா வந்து எல்கேஜிலேருந்து ஃபிப்த் வரைக்கு ஒரு ஸ்கூலு அங்க ஒரு செட் ஆஃப் ப்ரெண்ட்ஸ் அவங்க கூட அவ்ளோளா கனெக்ட் கெடையாது ஏனா அப்பல்லாம் ஃபோன் கிடையாதுல சோ அப்ப அவ்ளோ கனெக்ட் எல்லாம் கிடையாது எங்கயாச்சும் அன்எக்ஸ் க்டடா பஸ்லயோ எங்கயாவது வச்சு பாத்துட்டா அப்டி ஹாய் பாய் பேசிக்கிறது அப்பறம் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குமே சேம் ஸ்கூல் தான் படிச்சேன் சோ அங்கதான் எனக்கு வந்து ஒரு செட் ஆப் ஃப்ரெண்ட்ஸ்சு அப்றம் அதுலயுமே லவென்த் டுவெல்த்ல வந்து குரூப்ஸ் பிரிஞ்சிட்டோம் ஆனாலுமே நாங்க ஒரு அஞ்சு பேர் ஒரே சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒட்டுக்காதான் இருந்தோம்
ம்
அதுக்கப்பறம் அவங்க லவன்த் டுவெல்த்லையும் அவுங்க கூட தான் ஃப்ரண்டு புதுசா இனி ஒருத்தங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ப்ப நாங்க ஆறு பேர் எப்பவுமே நாங்க ஆறு பேர் தான் ரொம்ப க்ளோஸ் இப்ப வரைக்குமே காலேஜ் ப்ரெண்ட்ஸ் க வந்து ஃபஸ்ட் இயர்ல நல்லா இருந்துச்சு அப்பறம் செகண்ட் இயர்ல ஒன்னுமே இல்லாம இருந் சே அப்பறம் தேர்ட் இயர்ல செம சூப்பரா அந்த என்னமோ அந்த காலேஜ் பிரெண்ட்ஸ்னாலே டாக்சி் ஸ்னேக் அந்த மாரில்லாம் சொல்வாங்க சிஸ் தேர் அந்த மாறிதா என் லைஃப்ல எல்லா நடந்துச்சு சோ அதனால ஃபர்ஸ்ட் இயர்ல்லா அது ஒரு மாறி எப்டி ஏன்டா இந்த காலேஜ் ஜாயின் பண்ணோ அப்படிங்கற மாறி ஒரு கஷ்டோ அதுக்கப்றோ செக் செகண்ட் இயரும் கொஞ்சோ ஓக்கே ஓக்கே வா இருந்துச்சு பைனல் இயர் சூப்பரா இருந்துச்சு நம்மளோட செட் தி இவங்க தா அப்படின்னு சொல்லி நா ரெண்டு வருஷோ ஆச்சு என் ஃபிரண்ட்ஸ் செட்டே ட்டகாரன புடிச்சு கூட்டிட்டு போறக்குல இப்ப எப்படியோ காலேஜே முடிச் கே சிஸ்டர் இங்க அப்படியே இருக்க வேண்டியது தா இப்ப வந்து ரொம்ப க்ளோஸா இரு இக்கறது எல்லாமே ஸ்கூல் ஃபிரண்ட்ஸ் இப்ப அவங் உங்களும் ஒர்க் அப்டி இப்படின்னு போறது அப்புறோ காலேஜிலயுமே சீனியர் ஜூனியர்ல்லா நறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க சீனியர்ஸ்லா நெறைய பேரு ஜூனியஸ்லா ஏ க்ளாஸு செட்ட விட எனக்கு சீனியஸ் ஜூனியஸ் ஃப்ரெண்ஸ் அத்தா அதிகமாவே இருந்துச்சு அவங்கல்லா ஜாலியா பேசிட்டு
ஆமா எல்லாருக்குமே வந்து காலேஜ்ல பாத்தீன்னா நம் நம்ம கூட படிக்கிறவங்கள விட வந்து நம்ம சீனியர்ஸ் கூட தா நம்போ மோஸ்ட்லி வந்து ரொம்ப கனெக்ட்டா இருப்போ அது பக்கத்து பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு அந்த பசங்க கூட நம்ம ப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க கூட
ஆ எப்படியாச்சு இன்ட்ரோ குடுத்து அப்டி பேசி அந்த மாறிதா அ அப்டிதா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல்லா கிடைச்சது சீனியர்ஸ் கூட தா ரொம்ப குளோசஸ்ட் இல்ல அவுங்க கூட ஜூனியர்ஸ்லயு அப்டி எங்க கிளாஸ் இதுல வந்து மோஸ்ட்டா எனக்கு கேல் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு அவ்வளோவா கெடைக்ல ஃபுல்லா பாய்ஸ் தா சோ பாய்ஸ்ல ஒரே ஒரு பொண்ணு அந்த மாறி அந்த மாறிதா இருந்துச்சு
உம்
அதுவு ஒரு மாறி சூப்பரா தா இருக்கும் ஏன்னா உம் ஜாலியா இருக்கும் என்ன பொண்ணாவே கான்சிட அளவு பண்ணிக்க மாட்டாங்க என்னல்லா பேசு சும்மா பேசுவாங்க நா இருக்கேங்கிறதே மறந்துருவாங்க சோ இந்த மாறி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்ப லாஸ்ட்டே வரைக்குமே அவுங்க கூடதா இருந்தது இதே பொண்ணுங்கன்னா கூட நம்மல எங்காச்சு தனியா விட்டு போயிருவாங் பட் அவுங்க வந்து வெயிட் இப்ப பண்ணி கூப்பிட்டு போவாங்க
ஆமா எல்லாருக்குமே வந்து இப்ப இந்த ரீல்ஸல சொல்லுவாங்கல்ல நிறைய ஓடும் இனிமே என்னோட க்ளோஸ்ஃப்ரெண்டே இவதா அப்டி இப்டின்ற மாரிலா அது எல்லாருக்குமே அப்டி அமையற்தில்ல ஒரு சிலவங்களுக்கு மட்டு ஒரு சில ஃப்ரெண்டு அமைச்சுறாங்க ஆனா மோஸ்ட்லி து நீங்க சொன்ன மாறி ஒரு எடத்துல போனா வந்து ஓ ஓ அவ இன்னொரு ஃப்ரெண்டு கூட அவ குளோஸா இருப்பா அப்ப நம்ம இருக்கத்தே வந்து அவ கண்டுக்கவே மாட்ட டா நமக்கு வந்து ஒரு மாறியா இருக்கும் எதுக்கு நம்ப வந்தோ அப்டின்ற மாறி எனக்கு எப்ப அந்த மாறில்லா நடந்துருக்கு ஃபர்ஸ்ட்டு காலேஜ் டைம்ல எனக்கு அப்டிதா இர்ந்தது நானு ஒரு என்னோட ஃப்ரெண்டு்ங்க ரொம்ப க்ளோஸா இருப்போ எங்க போனாலு ஒன்னா போவோம் அப்படின்னுவோம் என் கூட இன்னொருத்தி வந்து ஜாயின் பண்ணா அப்றோ வந்து கொரோனா டைம் வந்துச்சு அப்ப என்ட ஃபோன் இல்ல அப்ப வந்து அவுங்க ரெண்டு பேட்டு போனோ அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறோ லாஸ்ட் தேர்ட் இயர்ல கொரானா முடிச்சு லாஸ்ட்ல ஒரு சீக்ஸ் மந்த் அப்பல்லா வந்து காலேஜ் போவ ஆரம்பிச்சுல அப்ப பாத்தீங்கன் ஆனா வந்து அப்ப அவுங்க ரெண்டு பேரு ரொம்ப க்ளோஸ் ஆரம்ஷ்ட்டாங்க வெளிய போறப்புலா வந்து முன்னாடி யார் கூடயோ பேசிட்டு இருப்பா இப்ப வந்து அவ கூடயே வந்து அவ பேச ஒண்ணுமே புரியாது இன்னாடி பேஸ்றீங்க இது இன்னா விஷ்யன்னே எனக் தெரியாது ஆனா அவுங்க ஆல்ரெடி ஃபோன்ல பேசிட்ருப் பாங்க அதுனால அது அதுனால அவுளுக்கு தெரியு ஒரு சில பேர்லா பத்தி பேசுறப்ப யார்னே எனக் தெரியாது ஆனா அவுங்க ரெண்டு பேரு ஆல்ரெடி இவளோட ஃபிரண்டு அவுங்களுக்கு இட்டின் போயி இன்ட்டியூ இன்ரூஸ் இன்ட்ரோடியூஸ் குடுத்து. அவுங்க பேசி அவுங்கள பத்தி பேஸ்ட்டு வருவாங்க அப்ப வந்து நம்ம அங்க பேஸ்துக்கு ஒண்ணுமே இருக்காது அப்ப நம்ம சும்மா நடந்து போய்ட்ருப்போ அவ்ங்க ரெண்டு பேரு பேசிட்ருப்பாங்க அப்போ வந்து ஒரு மாரியா டிஸ்டன்ஸ் தெரியுல ஆ இந்த மார்லா எனக்
நாங்களு அப்படிதா ஃபஸ்ட் இயர்ல அப்படிதா இருந்தோ ஃபஸ்ட் இயர்ல வந்து மொத்தோ நாலு பேரு ஒரு மாரி கேங்கா இருந்தோ அப்புறோ பாத் பத்தீங்கன்னா நா இன் ஃபஸ்ட் ரெண்டு பேர் இனி ரெண்டு பேர் ஆனோ அப்புறோ மூணு பேர் ஒருத் த்தங்களானோ அதுக்கப்புறோ ரெண்டு பேரு அப்புறோ நைனி ரெண்டு பேரு தனித்தனியா போய்ட்டோ தனித்தனியா வேற செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்பிடி போயிட்டு அப்பறம் மோஸ்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே யாராது யாராது இந்த நூ த்துல ஒண்ணு அவுங்களுக்கு மட்டுந்தா இந்த காலேஜ்ல வந்து ஒரு குட் ஃப்ரெண்ஷிப்பு ஃபீமேல் ஃப்ரெண்ஷிப் கெடச்சிது அப்டி பட் என் எனக்கு அப்படிதா எனக் க்குமே அவ்ளவா ஃபீமேல் ஃப்ரெண்ஷிப் கெடைக்ல என்னோட ஜூனியரு இருக்காங்கல அவங்களுக்கு அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ஷிப் கெடைக்கல சீனியருக்கும் அது கெடைக்கல அப்படியே அவுங்க கேங்கா இருந்தாலுமே இவுங்கள விட்டுட்டு எங்கேயாவ்து போறது இவங்கள பத் த்தியே பின்னாடி பேசுறது சோ அந்த மாரிலாம் இருக் க்கும்போது அது வந்து அவுங்களு வெறுத்து இ அப்டியே அப்டியே போயிருச்சு இனி காலேஜே முடி ஞ்சது இனிய இங்க இனி அவுங்கள பாக்கவு போ மாட்டோ அதனால அப்படி ஒரு ஜாலியாவு இருக்கு சில டைம் அச்சோ போனாவா ஃப்ரெண்ட்ஸாது இருப்பாங்களே பேசிட்ருந்துக்கலா அப்படினு இருக்கு
ம் ம் ஆனா வந்து நா ஒர்க் பண்ண போற எடத்துல வந்து எனக்கு ஃப்ரெண்ஸ் நல்லா கெடச் அது ஒன் இயர்கு சம அது எப்டி டெய்லியு வந்து வேல பாக்கற்து போறோ வேல பாக்கற்துக் இப்போ ஒரு சில வேல போ போடமா அப்டின் கஸ்டமா இருக்கு ஆனா நீ அப்டே என் என்ஜாய் பண்ட்டே போவோ போய்ட்டு அந்த எடத்துல போய்ட்டு வேல நல்லா அர்ட்ட அடிச்சிக்கினு பாட்டு பாடிக்கினு அந்த மேரி ரொம்ப என்ஜாய் பண்ணி வேல பாப்போம் வேலைக் போற ஃபீலே இல்ல ஒன் யேர் வெரிக்கு அப்டி இருந்துச்சு அப்புறமேட்டு வந்து ஒருத்தி போய்ட்டா வெளில போய்ட்டா அப்போ ரொம்ப ஒரு மாரி ஆயிட்ச்சு ரெண்டு பேர் மட்டுதா இருந்தோ ஆனா வந்து எப்டின்னா வந்து மூணு பேரும் வந்து ஒண்ணுட்டுக்கா ரொம்ப குளோஸா டிருப்ப எல்லாருமே கண்ணு வெப்பாங்கல என்ன இந்த அளவுக்கு குளோஸ்ஸா இருக்கீங்க அப்டி அந்த மேரி ஆனா ஏன்னா உய் இவ வந்து ஆனா காலேஜ்ல இரு அந்த மாரி எல்லாம் அப்டி நடக்கல இப் இவ ஒருத்தி ஏங்கூட பொசசிவா இருப்பா அதேமேரி இன்னொருத்தி பொசசிவா இருப் அ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இழுத்துபாங்க நமக்கு என்ஜாய்மண் ட்டாருக்கு நடுவுல நிண்டுகிட்டு நம்பமேல இவ்ளோ பாசோ வெக்கிறாங்களே அப்டின் எம் எப்டினா அது ரெஸ்ட் ரூம் போனா இவ என்ன கூட்டுப்போவா நா இவள கூ ட்டுப்போவ சம்டைம்ஸ் வந்து வரமாடன்னா நாங்க மட்டும் போயிட்டு வந்துருவோ அதுக்கப்புறம் இவ கோசிப்பா அதான் உன் ஃப்ரெண்ட இருக்கா அவ கூட போயிட்டல்ல திட்டி இந்த மாரி சொல்லுவா ஆ அந்த மேரி
கூல்லதா கெடச்சிது நாங்க அதா ஆறு பேரு நாங்க ஒ ப ஒரு மூணு பேரு ஒரு டெஸ்க் இனி ஒரு மூணு பேரு ஒரு டெஸ்க்கு பட் இன்னியொரு பொண்ணு வந்து லெவன்த்து டுவெல்த்லதா வந்து ஜாய்ன் பண்ணா பட் பட் வந்து அப்ப வந்து ஜாயின் எங்க கூட சிக்ஸ்த்லெருந்து படிச்ச மாரி ஒரு ஃபீல் தா அவ கூடயு கெடச்சது அவ அவ வந்து எப்பமே ஸ்கூலுக்கு வந்து எங்ளுக்கு நைன் ஓ கிளாக் ஸ்கூல்னா நைன் தேட்டிக்கு தா உள்ளயே வருவா அப்டி இருக்கோ அப்டியே நாங்க பிரின்ஸிபல் நாங்க போய் நிக்காத ஸ்டாப் ரூமே கெடையாது ஸ்டாப் ரூம்ல நின்னாச்சு பீடி ரூம்ல நின்ருக்கோ பிரின்ஸ் பில் ரூம் வரைக்கு போய் நின்ட்ருகோ அந்த அளவுக்கு என்ஜாய் காலேஜ்ல என்ஜாய் பண்ணதெல்லாம் என்ஜாயே கெடையாது ஸ்கூல் லைஃப்ல என்ஜாய் பண்ண அத செம்ம என்ஜாய் அப்ப ஸ்கூல்லல்லா வந்து பாய்ஸ் கேள்ஸ் பேசக்க கூடாது
ம்
ஓட்டுக்க உக்காரக்க கூடாது அப்படிலா இருக்கு அப்போ அப்டி அந்த மாதிரி இருக்கு யாராது பிக் பீ டி மிஸ் வராங்களா லச் சாப்ட்டு இருக்கும் போது பீ டி மிஸ் வந்து எத்தி இப்ப பாத்தியா பாய்ஸ் கூட ஏதாவது லச் ஷேர் பண்ணா வந்து திட்டுவாங்க சோ அந்த மாரி தில்லா இருந்த டைமு பட் ஆனா அது ஒரு மாரி ஜாலியா இருந்துச்சு ஆறு பேரு இப்ப வறைக்கு அந்த ஆறு பேர் கணக்குல இருக்கோ ஆனா ஆறு வேறுமே ஆறு காலேஜ் ஜாயின் பண்ணோ அதுதா நாங்க பண்ண ஒரே
ஓ ஆமா அப்படி இருந்தா காலேஜ் லைப்பு சூப்பரா இருந்திருக்கு
ஆ யாராது ரெண்டு ரெண்டு பேர் ஒரே காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது பட் ட ஆறு பேருமே ஆறு எடத்துல இருக்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டோ அங்க அங்கதா நாங்க பண்ண பெரு தப்பா ஆயிப்போச்சு அந்த மாரி அது மட்டு இல்ல இன்னா இப்பவுமே காலேஜ் லைஃப்மே சூப்பரா இருந்திருக்கு
ம் ஸ்கூல் லைப்லயுமே எனக்கு வந்து பெஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க அதுவுமே சமஜாலியா இப் இப்பயுமே வந்து எனக்கு வந்து காலேஜ் லைஃபா இல்ல இந்த லைஃபான்னு கேட்டன்னா எனக்கு வந்து காலேஜ் லைஃப சொல்லுவே ஏன்னா வந்து இது அது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரியா இருந்துச்சு ஸ்கூல்ல டே த்து படிக்கிறப்ப அது எனக்கு வந்து ரொம்ப புடுச்சுது சோ இது வந்து மறக்க முடியாதது சொல்லுவே இப்ப நெனைச்சாலு நீ வந்து பழைய லைஃக்கு எங்க போணு கேட்டா நா டென்த்து படிக்கிற லைஃக்கு போனோ அப்டின்ட்டு நா சொல்லுவே ம் அந்த மாரி நீங்க எது சொல்லுவீங்க
நா வந்து எனக்கு ஸ்கூல் லைஃப் லெவன்த்து டுவெல்த்து அப்பதா ஏன்னா நைன்த்து டென்த்து வந்து கொரோனா சிக்ஸ்த்து டூ எய்த்து வரைக்குமே ஒரு மெச்சூர் இல்லாத ஒரு லைஃப் கே அந்த டென் லெவன்த்து டுவெல்த்து வந்து ரொம்ப மெச்சூடாவு ஹேண்டில் பண்ற மாரி அப்பற ஸ்கூல் முடிஞ்சிருங்கிற ஒரு இதுலயு ஜாலியா இருந்த மாரி அப்டி சூப்பரா இருந்துச்சு அப்போ அப்ப வந்து ல டென்த்து முடிஞ்சு நெறைய பேரு வந்து ஜாயின் பண்ணுவாங்க புதுசு புதுசா அப்ப அதெல்லா ஹாப்பியா இருந்துச்சு அந்த எனக்கு லெவன்த்து டுவெல்த்து லைஃப் தா
ஒங்க கூட பேசுனதுல ரொம்ப நன்றி
அ ஓக்கே சிஸ்டர் பாய்
ம்